நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் தோழி நல்லா இருக் ஆ நல்லா இருக்கேன் தோழி தோழி இப்ப பாத்தீங்கன்னா
சுற்றுலா அப்டி எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா தோழி அத பத்தி பகிர்ந்துக்க முடியுமா
பேசலா தோழி பேசலா தோழி பேசலா தோ ழி கோடை விடுமுறைக்கு நாங்க வந்து ம் நம்ம பக்கத்தில உள்ள வேளாங்கண்ணி அப்புறம் காரைக்கால்து அதாது வெயில் களம் அப்டிங்கிறதுனால நாங்க அந்த பீச்சு சைடு நாங்க போயிட்டு வந்தோம் தோழி மிக அதாவது அருமையான ஒரு பகுதி அப்டின்னு கூட சொல்லலாம்
ம் ம்
ம் அதாவது இப்ப பாத்தீங்க அப்டின்னா நம்ம வேளாங்கண்ணிக்கு வேளாங்கண்ணியை பொறுத்தளவு அப்டிங்கும் பொழுது நம்ம வெயில் ஆ இப்போ அதாவது நம்ம தூரத் திலிருந்து வராங்க அப்டிங்கும் பொழுது அங்கேயே இப்ப நெறையா அவ அதாவது ரூம்மூ அதுபடி எல்லா இருக் கு தோழி வாடகைக்கு ரூம் எல்லா கிடைக்குது சோ நம்ம வந் து அந்த அந்த மாதிரி போயிட்டு கூட நம்ம வந்து தங்கி இருந்து காலை நேர ங்கள்ள வரக்கூடிய அந்த சூரியன பாக் கிறதுங்குறது அதுக்கே அவ்ளோ பெரிய கூட்டமாதா ஆமா வந்து பாக்குறாங்க அது பாக்கதுக்கே மிக அற்புதமா இருக்குது தோழி அது ம் கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை போய்ட்டு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா காரைக்கால்ல உள்ள அந்த கடலுக்கு கடல் ஓரங்களுக்கும் போயிட்டு வந்தோம் அதுவு மிக அருமையாக இருந்தது நம்ம குழந்தைங்களுடைய ஒரு சந்தோஷமான தருணங்களு சொல்லலா அதப்பா ஏன்னா வீட்லயே ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துட்டு உட் காந்துட்டு பொழுதுக்கு நம்ம நேர போக கழிப்பதை விட நம்ம குடும்பத்தாரோடையு சேர்ந்து இந்த மாரி ஒரு நேரங்களை கழிப்பதுனால ம்ச் நமக்கும் சந்தோஷம் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா
ஆமாந்தோழி
ஆமாந்தோழி இப்ப நீங்க கோடை விடுமுறைக்கு எங்கயு போய்ட்டு வந்தீங்ளா
நாங்க எங்கேயு போல தோழி ஆ எ பையனுக்கு உடம்பு முடியல அதனால நா இங்க சென்னை தா தோழி
சென்னை தா தோழி போயிட்டு வந்தே மருத்துவர பாக்கறதுக்காக தா போயிட்டு வந்தே மெயினா சரிங்க அவுருக்கு அவனுக்கு என்ன சொல்லிருக்காங்கனா
ஆ
இல்ல தோழி அவனுக்கு அலர்ஜி மாரி இருந்திருக்கு தோழி ஆ நுரையீரல்ல வந்து சளி கட்டிக்கிட்டு தோழி ஓ செரிங்க தோழி செரிங்க தோழி ஆ அதனாலாதா அதனால அவனுக்கு கையில வந்து அந்த அந்த ஐ வி போட் ருந்தாங்க தோழி அந்த நாள் வந்து ஊசி போட்டுட்டுதா இருந்தாங்க சரிங்க தோழி அப்புறோ சரியானது தோழி அங்க நா திரும்பயு பாத்
திரும்பயு ஓட முடியாம பெய்ட்டு ஆ கேட்டதுக்கு திரும்பியு அவரு சொல்லிட்டாரு இப்போ நல்லாருக்காரு தோழி மருத்துவர் சொல்லிட்டாரு ரெண்டு நாள் பாருங்க திரும்பியு இ திரும்பியு ஜொரம் விடலன்னா திரும்பயு நீங்க வந்து எதுஎதோ டெஸ்ட் எடுக்கணு அப்டின்
இருக்கணு அப்டின் சொல்லிட்டாரு தோழி
ஆ காய்ச்சலு இருந்தது தோழி
எது தோழி இப்ப இல்ல இப்ப நல்லா ஆயிட்டா தோழி திரும்பியு அவர நம்பாம திரும்பி இன்னொரு
போய் காமிச்சே தோழி அவரு அதேதான் சொன்னாரு ஆனா வந்து ம் ஆமா தோழி ஆனா மருந்து மட்டு இந்த சளிக்கு இருமலு க்கு மட்டு மாத்தி மாத்தி குடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு அ
எனக்கு அதுல திருப்தியே இல்ல தோழி தொடர்ந்து வந்து மருந்த வந்து கொள்வதனால நமக்கும்போது ஒரு மனக்கசப்பு தா நமக்கும் வரு இல்லைங் களா ஆ தொடர்ச்சியா வந்து மருந்து ஆ மருந்தையே நம்ப அவுங்க
உம்
இதனாது பிரச்சனைகள் வரு உடல்நல்திற்க்கு எதும் பிரச்சனைகள் வரு
ஆமா தோழி ம் நா அதனால எனக்கு அந்த திருப்தி இல்லங்கிறதுனால நா சென்னைல கொண்டு போய்
சென்னைல கொண்டு போய் காம்ச்சி ஆ அழைச்சிட்டு வந்தே தோழி அவுங்க சொல்றாங்கன்னா இருது அலர்ஜி இருந்ததுக்கு மட்டு இவுங்க மருந்து குடுத்து குடுத்து சரி இது பண்ணிருக்காங்க தோழி ஆனா முழுமையா அது சரியாகல ஆ அதுனா அதனால இப்ப வந்து முழுமையா சரியா ஆ வருது க்கு வந்து மருந்து குடுத்திருக்காங்க தோழி அவுங்க அந்த மாதிரி ஆறுத்து சிக்கவே மாட்டாங்கறாங்க என்ன எப்டி இருக்காங்க அப்புறோ வந்து
ஆ சளி இருமலுக்கு ஒரே மருந்து எழுதி குடுத்துட்டாரு தோழி
இருமலுக்கு ஒரே மருந்த எழுதி குடு ஆ இப்டி இப்டி இதா அங்கயேச்சுங்ளா மாத்தல்லா வேணா எ ஆ இப்ப இப்ப இப்ப நல்ல இப்ப ஒடம்பு சரியாயிடுச்சு நல்லாருக்காங்க சரிங்க தோழி அது அதாது நம்ம வந்து ஒரே மருத்துவர வந்து நம்ம பாக்குறத விட நம்மளுடைய மன திருப்திக்கும் ஒரு மருத்துவர விட்டு இன்னொரு மருத்துவர பார்க்கறதும் கூட நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு கொழந்தைக்கு ஒன்றும் இல்ல அப்டின்ற ஆமா தோழி நம்மளு யோசிக் கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஏனா ஒரு மருத்துவர் என்ன சொல்றாரு அப்டின்றத கட்டில் இல்ல நம்ம ஒரு மருத்துவருக்கு இருமுறை ஒருவருக்கு மாரி இன்னூறு மருத்துவருன்றது பார்ப்பதனால கூட நம்ம வந்து ஒரு பரவால்ல குழந்தைைக்கு இல்ல முலாம் அப்டின்ற மாரி ஒரு மனதிருப்தி நமக்கு வரு இல்லங்ளா எனக்கு என்னென்னா தோழி அவர் கொஞ்ச இங்க உள்ள மருத்துவர் வந் து எங்க ஊர்ல உள்ள மருத்துவர் கொஞ்ச அதிகமாக டேப்லெட் எழுதி கொடுத் ட்டாரு அதாவது அது தா அதாவது என்னால எந்த மருத்து ஏதாது மருத் த்துவர்களே வந்து அதிக எ எப்படி காசு வாங்கலா நம்ம எப்படி அட் ட்மிஷன் போடலா ரெகுலரா எப்படி இங்க வர வைக்கலா இந்த மாதிரி மைண்ட் செட்ல தா அதா வந்து மருத்துவர்களே இருக்குறாங்க நா எல்லா மருத்துவர்களையு கொற சொல்ல தோழி ஆனா நா வந்து வாரத் துக்கு ரெண்டு முறையாவது அந்த மருத்துவர போய் பாக்குற மாரி ஆமா மருத்துவர் அந் அந்த மருத்துவர வேற மாதியான ஒரு சூ சூழ்நிலையில தா வைக்கிறாங்க நம்ம வந்து நம் அதாது அவங்க மேலயு நம்ம தப்பு சொல்ல முடியாது சொல்ல போனா கம் நம்ம என்ன பண்ணணு ஒரு ஒரு மாச ஃபுல்லா நம்ம அங்க போறோ கொழந்தைக்கு சரியாகல அப்டின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணுனா அந்த மருத்துவர விட்டு இன்னொரு மருத்துவர போய் நம்ம பாக்கறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக் அப்படினு நா நெனைக்கிறே தோழி ஏனா நம்ம ஒரே மருத்துவர போய் நம்ம தொடர்ந்து பாத்து சரியாகல ஆமா ம்
மொதல்லலா நா கூட அப்படிதா நெனைச்ச தோழி ஒரே மருத்துவர்டயே காமிப்போ சரியாயிடு சரியாயிடுனு ஆனா ரொம்ப நெலம மோசமா போ னதுக்கு அப்புற தா தோழி நா மாத்துனனே
ஏ அதுதா அப்ப சொல்றது என்னன்னா ஒரே மருத்துவரோட காமிக்கறதுனால குழந்தைகள கு உடைய அந் அந்த உடல் அந்த மருத்துவருக்கு தா தெரியு அவர விட்டு நம்ப வேற யார் டையு போய் காமிச்சோம்னா அது தெரியாது வேற யாருக்கு தெரியாது அப்படின்ற ஒரு நம்மளுடைய ஒரு நம்ம நம்மளே நம்ம வந்து அத நனச்சிக்கணு தோழி உண்மையா சொல்லப்போனா அதுதா விஷயோ நம்ம ஒரு மருத்துவர்ட காட்றோமா அதாவது ஜொரோ அடிக்குது அப்டின் சொல்லி அதுக்கான மருந்து குடுத்தும் கொழந்தைக்கு ஜொரோ சரியாகல அப்படினா அந்த மருந்து மேல மருந்து நம்ம வந்து குறை சொல்வதா இல்ல மருத்துவர் மேல குறை சொல்வதான்றது தெரியல ஏனா இப்ப இப்ப பாத்தீங்கனா நான் இந்த ஆ இந்த மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட நா ரெண்டு வருஷ ரெண்டு வருஷமா வரே அப்படின் சொல்லக்கூடிய பே பே அதாது பெற்றோர்களையு நம்ம அ பாக்குறோம் நா என்னுடைய கொழந்தைக் ஒடம்பு சரியில்லன் சொல்லி நா ஒரு மருத்துர பாக்க போயிருக்கேன் அவுங்க என்னன்னா வ வந்து அந்த கொழந்தையுடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா டீல் போட்டு வச்சிருக்காங்க அதாவ்து ஒரு டிகிரி முடிச்சு நம்ம கையில எடுத்துட்டு போவோம்ல ஒரு பைலு அது மாதிரியும் ஒரு பெரிய ஃபைல் போட்டு வச்சிருக்காங்க இது என்ன இது அப்டின்னு கேக்குறதுக்கு அவங்க சொல்றாங்க நாங்க இந்த மருத்துவரிடம்தான் நாங்க கொழந்த பொறந்ததுலேந்து காமிச்சிட்ருக்கோம் இந்த மருத்துவருக்கு தான் என் கொழந்தையோடைய ஆ உடல் பற்றிய அனைத்து விஷயங்களும் தெரியும் அதுனாங்க இவ்
தெரியும் உம்
உங்கள விட்டு இன்னொருத்தர்ட மாற மாட்டோம் ஆனா அங்க வார ஒரு முற மருத்துவர வந்து பாத்துருவோம் அப்டின் சொல்றாங்க இத வந்து நம்ம வந்து பெற்றோர கொற சொல்றதா இல்ல மருத்துவர கொற சொல்றதான்றது உண்மையே எனக்கு அந்த எடத்துல தெரியல ஏன்னா ஒ அவங்களுக்கு நல்லா தெரியுது இந்த அந்த மருத்துவர வந்து நம்ப வந்து வா மாதத்துக்கு ரெண்டு முறை அது மாதத்துக்கு மூன்று முறை அந்த மருத்துவர வந்து பா குறோம் அப்டின் சொல்ட்டு அப்படி இருக்கும்போ பொழுது அவங்க மாற்றி போய் பாக்காம இவங்கள்டையே வந்து தொடர்ச்சியா காட்றாங்க அப்டின்னு எனக்கு அது புரியவே இல்ல தோழி அனா
அது ஒண்ணு இல்ல தோழி என்ன மாரிதா ஒரு நம்பிக்கையில தா ஜின்ன வயசுலே இருந்து காமிச்சிட்டு இருக்கோ ம் இவருக்குதா எல்லாமே தெரியும் நம்ம புள்ளைய பத்தி வேற எதும் தெரியாது வேற யாருக்கும் இவருதான் கொஞ்சோம் அ ம மருந்தெல்லாம் பாத்து எழுதி குடுப்பாருங்கற ஒரு நம்பிக்கையில தா தோழி
ஆ தோழி அந்தத நம்பிக்கை இருக்க வேண்டியதான் தோழி அதாவ்து நம்ம வந்து ஆ ஒரு மாதம் தொடர்ந்து பாக்குறோம் நமக்கு சரியாகல அப்டின்ற பட்சத்துல நம்ம கண்டிப்பா வந்து இன்னொரு மருத்துவர பாத்து சோ நா இந்த மா இவங்கள்ட காமிச்சா மருந்து மாத்திரைகள் அனைத்தையும் எடுத் எடுத்துக்கிட்டு போய் அந்த மருத்துவர்ட ஒரு ஆலோசனை பெறதுல தப்பு கெடையாது இவருக்கும் நம்ம வந்து மருத்துவருக்கான ம் அந்த ம் அ தொகைய குடுத்துதா நம்ம பாக்க போறோம் அதே மாதிரி அந்த மருத் துவரை பாக்கும் பொழுதும் அந்த மருத்துவருக்கான தொகையை குடுத்து தா நம்ம பாக்க போறோம் அப்டி இருக்கும்பொழு ஆமா அப்படி இரு இருக்கும் பொழுது நம்ம வந்து மருத்துவர மாத்தி பாக்கறதுனால எந்த ஒரு தப்பும் இல்ல தோழி அ எதாது சில பேரு சில பெற்றோர்கள் வந்து நம்ம ஒரே மருத்துவர்ட்ட காமிக்கறதுனால நம்ம கொழந்தை ஒடைய ஓம் உ பற்றிய அனைத்து விஷயங்களும் இந்த மருத்துவருக்கு தெரியும் ம் இன்னும் அடுத்த மருத்துவவரு எல்லாருமே மருத்துவத்துறில தானே வந்து மருத்துவர
ஆம்மா ஆமாம் தோழி அது ஒரு சில நம்பிக்கைனால தா
அப்டினா என்னோடைய வே என்னுடைய கருத்து தோழி
இல்ல கரெக்ட்டுதான் தோழி நீங்க பேசுறது எல்லாமே கரெக்ட்டு தான் தோழி ஏன்னா நா அனுபவிச்சுட்டே நல்லா தெரியுது தோழி
தோழி நா அதனால நா என்ன சொல்றே மீண்டும் நம் கொழந்தைக்கு எது ஒடம்பு முடியல அப்டின்னா நீங்க ஒரு மருத்துவர பாக்கறத்து இருக்கு இன்னொரு மருத்துவர் ஏன்னா நம்ம கொழந்தையோட கொழந்தையோட உடல்நல முக்கியமல்லையா ம் சோ அது அ ஒருத்தருக்கு பெறகு இன்ன ரெண்டு பேரும் நம்ம பாக்குறதுல ஒன்னு தவறு வராது அப்டின்னு நா நெனக்கிறே தோழி மீண்டும் உங்களட்ட நா இன்னொரு முறை நா அ தொடர்பு கொல்றே சரிங்க தோழி நன்றி நன்றி தோழி நன்றி